ஹலோ
ஹலோ
அ
சொ சொல்லுங்க கேக்கு
எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்களா எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கேங்க
ம் சாப்டீங்ளா முல்லையு கவியு சாப்
ஓ சாப்டாச்சுங்க சொல்லுங்க
ஹலோ
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஓ நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல
ஒர்க் பண்றிங்ளா ஒர்க் பண்றிங்ளா
இல்ல ஹவுஸ் வைஃப்
அ
நீங்க
காலேஜ் படிக்கங்க செகண்ட் இயர்
ஓ ஓ ஓகே ஓகே என்ன மூவிஸ் எல்லா பாப்பீங்ளா
என்
என்னங்க
மூவிலா இன்ட்ரெஸ்ட் இல்ல
ஓஹோ அப்றோ வேற எதுல இன்ரெஸ்டு
ம்
வேற எல்ல இல்லா இன்ட்ரெஸ்ட் ஹாபிஸு
ம் கேம்தா தா அவ்ளோ விளையாடு
ஓ ஓஹோ அப்பிடிங்களா நா மூவிஸ் ஃபுல்ல போக்கஸ்
ம் ம் பச பசங்கள தெரியவாங்
ஆ ஆஹ என்ன சாப்பாடு
போலோனா வீட்டுக்கு போனதா தெரியு கம்பனியில இருக்க
ம் ம்
பாட்டசயமா ஒர்க் பண்றே
ஓகே
வீட்டுக்கு போனதா தெரியு ஃபோன் பண்ண அம்மாக்கு ஃபோன் பண்ணா தெரியு நா செஞ்சுடுவே
ஓ ஓஹோ அம்மா செய்றதுல என்ன பிடிக்கு ரொம்ப
க்கா சாம்பார்
சாம்பார் ஓகே ஓகே
சாம்பார்
ஆ ஆஹ
எங்கேறாலந்து கால் பண்றம்
விட்டு விட்டு கேக்குதுங்க
ஹலோ இப்ப கேதுங்களா
ஆ கேக்குது
எந்த எடத்துல இருந்து கால் பண்றீங்க
அது சொல்ல கூடாதுங்க சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க
ப்ப மெசேஜ் வர்லியே ம் சே அந்த மெசேஜ்ல எதுவு வரல சேரி பராவால்லவிடுங்க
ம் ம்
கேம்ல்லா எதுவு உங்களுக்கு போட்ஸ்ல்லா எதுவுடிரன் இன்டரெஸ் இல்லையான் கேட்டே
ஸ்போட்ஸ்லயா ஸ்போர்ட்ஸ்லல்லா அவ்ளோக் இன்ரெஸ்ட் இல்ல
பைய கூட சேந்து அப்பப்போ கே கிரிக்கெட் விளையாடுவோ பால் ஃபுட் பால் விளாடுவோ அவ்ளதா மத்தபடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லா இல்ல நா எம்பிஏ முடிச்சிருக்கே ம்
கட்பண்டு
ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டுந்தே அதுக்கப்புறோ வந்துட்டு இந்த மார தம்பி பொறந்தோன்னே விட்டுட்ட சோ வீட்லதா இருக்கே
வேலையே பாக்கலால்ல பசங்க விட்டுட்டு
இல்ல பையன வச்சிட்டு வீடு மேனேஜ் பண்ணிட்டு வீட்ல ஒரு டாக் வேற இருக்குதா மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியல இத்தன இருக்குது பாத்துக்கோனு அவனுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி குடுக்கணு ஹோம் ஒர்க் நெறைய குடுப்பாங்க குடுக்குறாங்க சோ அதுலியே டயர்ட் ஆ இதுக்கு டியூஷனுக்கு அனுப்ப கூடாதுன் சொல்லியிருக்காங்க சோ எனக்கு அதுலயே டைம் போயிரு எல்லா வேலையு செஞ்சுட்டு அப்டியே ஒர்க் போய்ரு
எத்னாவ்து படிக்கிறாங்க
என்னது
பசங்க எத்தனாவ்து படிக்கிறாங்க
ஃபோர்த்து
ம் ஒரே ஒரு பையனா
ஆ ஆமா ஆமா
நீங்க சொல்லுங்க உங்க வீட்ல அம்மா அப்பா என்ன பண்றாங்க
அம்மா
என்னது
கலன் எடுக்குது
அ அ
ம் விவசாய தா பாக்குறோ
செரி செரி செரி ஓகே ஓகே கூட பொறந்தவங்க
அண்ண இருக்காண்டே அண்ண வந்து சாஃப்ட் வேர் கம்ப்பனி
சேரி சேரி சேரி ஓகே
அப்பா இப்பதா போய்ட்டு வந்த மூணு ஒரு ஒன் வீக் இருக்கு அவ்ள்தா
ஓ அப்
நீ எங்கியு போன்தில்லையா ஃபேம்லி
ஆ நாங்ளு போய்ர்க்கோ நாங்களு கேரளா சைடு எல்லா பக்கொ போய்ட்டு வந்த்ருக்கோ போனோ லாஸ்ட் டைமு
எல்லாரு சுத்தி பாத்துட்டு வன்ட்டோ எல்லா வயநாடு
ம் ஹ்ம்
டைம் கோவா போட்றாங்க ப்ளானு அது எப்ப போவாங்கன்தா தெர்
ஆ ஹா சேரி சேரி செரி
மாசத்துல ஒரு நாள் எங்கனா போய்ணு எங்கேரியா பசங்களுக்கு அத்தா வேற ஒண்ணு இல்ல எங்கனா போய்ட்டு எங்கப் எங்கனா ஒரு எடத்ல போய்ட்டு சுத்தி பாத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ட்டு வந்துண்ணு
ம் ம் ம்
அது இங்க எங்கனா லோக்கலாந்தாக் கூட பரவால்ல கோயில் அதேப் போல இப்ப மால போட போறோ இன்னு கொஞ்ச நாள்ல அதுக்கு எங்கனா ட்ரிப் போடுவாங்க ஒரு ஏழ் நாள் டூரு
சேரி செரி
ஆறுபடை போலான் இருக்குறாங்க முருகர் கோயிலுக்கு
செரி செரி எங்கே கோயி எந்த கோயிலு
ஆறுபடை முருகர் கோவிலு இந்த திருச்செந்தூர் அத்லா தெரியுல்ல
ஆ திருச்செந்தூர் தெரியு
ம் திருச்செந்தூர் மருதமலை திருப்பறகுன்றம் நா அதா இந்த ஆறுபடை முருகரோட ஆறுபடை இது வந்து ட்ரிப் போடுவாங்க இப்போ ஜெஸ் பேசினுருக்குறாங்க அது இன்னு கன்ஃபாம் ஆவ்ல கன் அது முடிஞ்சது உன்னு மூணு மாசொ கை இப்போ வர கார்த்திகை மாசொ வந்து ஐயப்பனுக்கு மால போடுவோ அது ஒ அது உண்ணு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு பத்து நாள் டூரு அது எல்லா எடமு சுத்தி பாத்துட்டு சாம் ஐயப்பன பாத்துட் இது ஒன்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்
உ ஹு
அங்கலா எது செய்ய மாட்டாங்களா
ஆ எங்க வீட்ல ஐயப்பாக்கு மட்டு மால போடுவாங்க
உ உ உ ஃபெஸ்டி அ ஃபெஸ்டிவெல்லா எப்டிருக்கு அங்க பொங்கல் ஃபெஸ்டிவலு
பொங்க ஓகே ரொம்ப எங்க வீட்லயே வச்சுக்குவோ மாடியில வப்போ இல்லாட்டி இந்த டைம் த ஓ லாஸ்ட் ரெண்டு வருஷ கொஞ்சோ இதா இருந்துச்சு கிராண்டா பண்ணோ அப்றோ ப்போ இந்த டைமு வீட்லயே அடுப்லயே பொங்கல் வஸ்ட்டு சாமிய மட்டு கும்ட்டோ ரொம்ப கிராண்டால்லா பண்ணல
வில்லேஜ் இல்லயா
வில்லேஜ்ன்னா வில்லேஜ்தா ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப வில்லேஜ்னல்லா சொ சொல்ல முடியாது ஓரளவுக்கு வில்லேஜ்க்குள்ள அதாவது ஊருக்குள்ளல்ல நல்லா கொண்டாடுவாங்க இது ஒரு கொஞ்ச லைட்டா அவுட் டர் மாருக்கு சோ வந்துட்டு அங்கிருந்து கொஞ்சோ தூரமா இருக்கு அதனா அதனால அங்கெல்லா உள்ள எல்லா நல்லா கொண்டாடுவாங்க வில்லேஜ்க்குள்ள இது கொஞ்ச அவுட்டர் மாருக்கு அந்த அதனால அப்டி
நீங்களா போ மாட்டீங்களா அங்க
ஆ போ மாட்டே
அப்பறோ
அப்றோ சொல்லுங்க நீங்க பொங்கல் பொங்கல் இந்த மரி நீங்க எது கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவீங்க
உ எல்லாமே பண்ணுவாங்க இங்க வீட்டுக்கு வரி போடுவாங்க ஒரு வீட்டுக்கு ஆறுப்பானு வரி போட்டு எல்லாரு கலெக்ஷன் பண்ணி காஸு
உ
இந்த விநாயாகசதுத்தி
உ உ உ உ சரி சரி சரி
ஃபெஸ்டிவல்லா நல்லாதா இருக்கு நல்லாதா பண்ணுவாங்க
உ உ செரி செரி செரி
நேத் நைட் போனே
உ
இன்னொரு ஹாஃப்னவர்ல கம்பென்ல்லந்து கெளம்பிடுவே
ஆஹா செரி செரி செரி
அரியர் வேற வச்ருக்கறே எப்பதா கிளியர் பண்றதுன்னே தெர்ல
எத்தன அரியர் வெச்சிருக்கீங்க
மொத்தமே இருந்தா
என்னது
மொத்தமே அரியர்ந்தா ஃபஸ்ட் செம் வந்து அதா பஸ்ட் சம் வந்து இந்த மால போட்னுந்தே அந்த சீசன்ல வந்து என்ஜாய்ல வந்து படிக்கவு இல்ல செகன்ட் செம்லே போட்டாங்க ஏதோ இல்லனு
ம்
அட்னஸ் பஸ்ன்டேஜ் இல்ல நீ அட்த்த செம் வந்து எழ்திக்கோ அப்டின் சொல்லிட்டு என்ன எக்ஸாம் எழுதவுல்ல
அ ஹ
செரி நானு பாத்துக்லான்ட்டு செகண்ட் இயர் போய்கிறே செகண்ட் இயர் போயிட்டு ஒரு மூனு வார்த்ல ஒரு மூன்நாள்தா போனே
ஆ
செரி குடும்பஷ்டோ நல்லால்ல ரொம்ப இதுவா இருக்கு அதனால செரி வேலைக்கு போயிட்டு
ம் ம்
வீட்டு எதுனா பாத்துக்கலான்ட்டு போய்னு இருக்கே பார்ட் டைம் ஜாப்பா
அ ஹா செரி செரி செரி என்ன வேல
புரில
என்ன ஒர்க்
லோ இது பேக்கிங்கு பேக்கிங் ஸ்டிச்சிங்கு
ஆஹா
ம் ம் இது ஒர்க் எல்லா சிம்பிளா தா இருக்கு ரெஸ்ட் எடுத்துந்தா கேட்டா ரெஸ்ட்டலா கேட்டா தருவாங்க
ஆ ஹா செரி செரி
ம் மேம்
சிஃப்ட்டு சிஃப்ட்டு மாரியா இல்ல டே மாரி டேக்கா குடு
ஆமா அந்த கம்பெனி பொறுத்த வரைக்கு நைட்டு ம ஏனா அது வந்து ஃப்ரூட்ஸ் வரு வெஜிடேபிள்ஸ் வரு மா அப்டியே காலைல வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்லா போவோ வந்து நாங் நாங்க பேக்கிங் பண்றதா வந்து சூப்பர் மார்க்கெட் நாங் போவோ காலைல அதனால ஒன்லி நைட்டு நைட் மட்டுந்தா அந்த கம்பெனி
செரி செரி
ம் ஒர்க்கலா ரொம்ப சிம்பிளா இருக்காது ஒவ்வொரு நேரத்துல இந்த அதிகமா வ ஆட்ரு யார்னா போட்ருந்தாங்ளா அந்த டைம்ல மட்டுதா ரொம்ப கஷ்டமாருக்கு அது ஆட்கள் அதிகமா ஆட்கள் திடீர்னு யாரு வரமாட்டானுக அந்த டைம்ல வந்து நம்ளுக்குதா வேல ரொம்ப கஷ்டமா இருக்கு
செரி செரி செரி
ம் ஹஸ்பண்ட் என்ன வேல பாக்குறாரு
அவரா ஐ ஐ டி ல தா ஒர்க் பண்றாங்க ஒர்
ஐ டி ம்
ம் ம்
அவ்ளதானா நீங்க ஹஸ்பண்ட்டு பாப்பாவா மூனே பேரா ம் அவரு என்ன வேல பாக்றாரு
அவர் தா ஐ டி ல ஒர்க் பண்ணறாருன் சொன்னே
ம் கூட பொறந்தவுங்க யாரு இல்ல உங்களுக்கு
ஆ தம்பி ஒன்னு தங்கச்சி ஒன்னு ஊர்ல இருக்காங்க அம்மா அப்பா அவுங்களுக்கு மேரேஜ் கல்யாணோ ஆயிடுச்சு
தம்பிக்கு
ஆ தம்பிக்கு மேரேஜ் ஆய்ருச்சு ரெண்டு பசங்க இருக் ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க பையனு ஒன்னு பொண்ணு ஒன்னு தங்கச்சிசக்கு மேரேஜ் ஆயிர்ச்சு
அவுங்களா எப்டி இருக்காங்க நல்லாருக்காங்ளா
டைம் முடிஞ்சு அடுத்த கால்ல பாக்கலா
செரி ஓகே பாய்